கேக்குதா ஆ நல்லாருக்கே நல்லாருக்கீங்களா
ம் பசங்களா நல்லாரு
கால் கட்டாயிட்டு அப்டின் நெனச்சே நானு
பசங்களா நல்லாருக்காங்க
ஆ பசங்க எல்லாரு
ஆ டிஃபன் ரெடி பண்ணியாச்சா டிஃபன் ரெடி பண்ணியாச்சா என்ன சாப்பாடு காலை சாப்பாடு ரெடி பண்ணியா ச்சா என்ன சாப்பாடு காலைல
இன்னு ரெடி பண்ணல இனிமே தா ரெடி பண்ணனு பூரிதா சாரி பூரிங்றே சப்பாத்தி தா போட்லான்ட்டுருக்கே மாவு ரெடி பண்ணலா சப்பாத்திக்கி
ம் பசங்க
எங்க வீட்டுக்காரர்க்கு வேற ஒடம்புக்கு முடில்ல இன்னு எழுந்தில்ல பாப்பா பெரியப்பா ஊருக்கு போயிருக்கா சின்னபாப்பா தூங்குறா ஆ அவுங்களுக்கு தா ஒடம்பு முடில்ல வெயில் ஒத்துக்கல போல
ஆ ஆ
நேத்து ஃபுல்லா நல்ல ஜொரோ நேத்து ஜொரோம்மா இருந்துச்சு ஜொரோன் சொல்லிட்டு நல்லா ஆஸ் பட்லு போய்ட்டு வந்தோ நைட்லருந்து அவுங்களுக்கு ஸ்டொ மக்கு அப்செட் மாதிரி இருக்கு
அப்படியா
ஆமா ஒடம்பு முடில்ல அவுங்களுக்கு
ம்
என்ன செய்றது தெரில
ம்
சேரி சேரி அங்க என்ன பண்றீங்க டிஃபன் ரெடி பண்ட்டீங்களா
இல்ல இட்லி தா இனிமே
இட்லி தானா சேர் சேரி இட்லிக்கு என்ன செய்வீங்க சட்னி
இட்லிக்கி சட்னி தேங்கா சட்னி தா வெக்கணு
ஆ தேங்கா சட்னி தானா ஒங்களுக்கு மாங்காத்தொக்கு செய்ய தெரிமா இட்லிக்கி மாங்காத்தொக்கு நல்லாருக்கு மாங்கா சட்னி மாங்கா சட்னி ஆ ஒரு மாங்கா மாங்கா இருக்குல்லயா மாங்காவ கட் பண்ணிட்டு கொஞ்சுரு எண்ண விட்டு நல்லா அத எங்க சட்டி இருக்கு இல்லயா அந்த சட் டி வதக்கற சட்டி அதுல வச்சிருங்க கட் பண்ணி வச்சிருங்க தோல்லெல்லா எடுக்க வேண்டா மாங்கா தோலு அப்றோ தக்காளி பழோ இல்லைங்க தக்காளி பழோ அதுவு ரெண்டு மூணு கட் பண்ணி ஒங்களுக்கு எவ்ளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தொண மாரி ரெடி பண்ணிருவே இன்னும் அதுக்கு தா கட்புலக்கு கட் பண்ணி அதயு எண்ண ஊத்தி அது மேல ரெண்டுமே நல்லா வதங்கணு மாங்காவ திருப்பி திருப்பி போட்டுணு பின்னாடி சைடு முன்னாடி சைடு நல்லா திருப்பி திருப்பி போட்டு
ம்
நல்லா வதங்கணு இப்ப கை வச்சோன்னா மாங்காக்குள்ள டக்குன்னு உள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு வதங்கணு
ம்
களி கொழம்பு நல்லா வதங்கணு அது நம்ம தோல தோல உரிச்சோம்னா அழகா தோல் வர மாரி அந்த அளவுக்கு வதங்கணு அதுல பச்ச மொளகா அப்றோ வந்து சிக்கன் வெங்காய எடுத்துகணு ஆ அது ரெண்டு வெங்காயோ எடுத்துக்கோங்க அ அப்றோ அந்த கருவேப்பில அல்லது மல்லி இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வேணுணா சேத்துக்கோங்க நல்லா வாசனையாருக்கு ரொம்ப ரொம்பவே வந்து திக்கா அரக்கீயாம லைட்டா ஒண்ணு மண்ணுமா லைட்டா கொற கொறனு அரக்கேணு
அப்டியா
ஆமா உப்பு சேத்துக்கிட்டு லைட்டா கொற கொற நெறயு ஆ சூப்பரா இருக்கு நீங்க காஞ்ச மொளகா வச்சுக்கலா அப்டி இல்லன்னாக்க பச்ச மொளகாவும் யூஸ் பண்ணலா
சரி சரி நா சொல்றே வெங்காயம் தக் களி மாங்கா மூனயு வதக்கி எடுத்து அரக்கெணு அப்டியா
வெங்காய வதக்கணுன்னா இல்ல வெங்காய நெறய சேர்க்கணுன்னா கெடயாது ஆ சும்மா டேஸ்டுக்காக ஒரு ரெண்டு வெங்காய சின்ன வெங்காய ஒரு ரெண்டு வெங்காய மூணு வெங்காய பாத்து போட்டுகங்க அது மத்தபடி தக்காளி பழமு இதுந்தா வதங்கணு
சரி சரி
தக்காளி பழோ அதுல மெ-மெளகா அதுதா வதங்கணு நல்லா இருக் கு ஒரு நல்லா ரொம்ப நைசா அரைக்காம லைட்டா கொரகொரனு அரச்சிக்கிட்டு சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு கருவப்பில வேணாலு போட்டு தாழி்ச்சிக்குலா நீங்க உங்ளுக்கு வேணுனாக்கா சூப்பராருக்கு சாப்பாட்டுக்கு சரி ஆ சாப்பாட்டு எண்ணயே வந்து சூடா சாதத்த வச்சு அத போட்டு எண்ணெய ஊத்தி கெளறி சாப்ட்டோம்னா அவ்ளோ சூப்பராருக்கு அதுக்கு தொட்டுக்க பெரிய அளவுக்கு தொட்டுக்க செய்யணுனு இல்ல ஆ அப்பொழுது அ இந்த மாங்கா தொக்குக்கு சொல்றே
அ
ஆ காரமா தொட்டுக்க செஞ்சு சாப்டாம மைல்டா செஞ்சு சாப்டணு
செரி சா
ம் அத நீங்க இந்த மா மாங்கா தொக்குக்கு மெளகா அதிகமா வச்சுக்கிட்டாங்கதா இந்த புளிப்புக்கு அந்த காரத்துக்கு ஈக்குவலா இருக்கு அதுக்கு தகுந்த மாரி பாத்து வச்சுக்கோங்க நல்லாருக்கு ஒரு தடவ செஞ்சு பாருங்க சூப்பராருக்கு
செரி
மத்யானோ என்ன சமையலு
ஆ அதா டிஃப்ரெண்டாதா எதிர்பாப்பாங்க பசங்க சாப்பாடு வெரைட் டியதா எதிர்பாக்குங்க செஞ்சதே செஞ்சா அழுத்துதா போது அதுங்களுக்கு இன்னிக்கு ட்ரை பண்ணி பாக்குறே
ஆமா அது செஞ்சு பாருங்க அப்றோ என்னது தேங்கா சட்னி எப்டி அரப்பீங்க நா தேங்கா சட்னி நாலஞ்சு விதமா அரப்பே
அப்டியா நல்ல சமையல்ல பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கே
எங்க மாமியார்ட்ட கத்துக்கிட்டதுதா அப்பப்ப கொஞ்சோ கொஞ்சோ ஏங்க செரிங்களா அப்டி இல்லன்னா பூ இதுன்னா பொட்டுக்கடல வெக்காம தேங்கா காஞ்ச மெளகா உப்பு அத வச்சு ஒரு சட்னி அரைங்க தேங்கா சட்னி பொட்டுக்கடல வப்பீங்ளா
ஆ பொட்டுகல்ல வப்பே
பொட்டுகடல தேங்கா அப்ப அது காஞ்ச மெளகா அது காஞ்ச மொளகா வச்சி கொஞ்ச புளி வச்சி அத உரச்சி இன்னைக்கு தேங்கா சட்னி அரைங்க நீங்க நார்மலா தேங்கா மட்டு சேக்காம பொட்டுக்கடல சின்ன வெங்காயோ
அ
அது வ அது வந்து இந்த சட்னி அரைக்குபோது தண்ணியா அரச்சுக்கணு இந்த சட்னி அ அதா திக்கா அரச்சிக்குங்க அரச்சிட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்திட்டு கடுகு உளுத்த பருப்பு கருவேப் ப்புள்ள போட்டு தாளிக்கு போது கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கணு கொஞ்சோ கூடுதளாவே போடலா கடுகு இது இந்த பொட்டுக்கல்ல சட்னிக்கு
ஆ
போட்டிங்கனாக்க அவ்ளோ அவ்ளோ சூப்பரா இருக்கு சாப்பறதுக்கு இந்த பொட்டுக்கடல சட்னி நைட்டு நீங்க எத்தன மணிக்கு வேணாலு சாப்படலா ஏனா உங்க தேங்கா சேத்தாதா நமக்கு செரிக்காது
அ
அ பொட்டுக்கல்ல சட்னி செரிக்கு ஒன்னு பண்ணாது
பொட்டுக்கல்ல மொளகா வேற என்ன வப்பிங்க இஞ்சிதான
உப்பு சின்ன வெங்காயோ ஆமா அது மட்டு வச்சி அரச் சி தாளிப்பு மட்டு கொஞ்சோ நல்லா கடுகு நல்லா திக்கா போட்டு தாளிச்சு எடுத்துக்டோம்னா நல்லா வாசனையா நல்லாருக்கு
ம் ம்
ம் இது வந்து உங்ளுக்கு வீட்ல எதுவு இல்ல அப்டின்ற எடத்துல நீங்க இத அரைக்லா ஆனா பொட்டுக்கல்ல சட்னி தண்ணியா வச்சுக்கணு இட்லி வந்து அதுல நல்லா முங்கற மாரி தண்ணியா வச்சுக்கணு
சேரி சேரி
அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு எங்க வீட்டுகாரங்களுக்கு ரொம்ப புடிக்கு இந்த பொட்டுக்கல்ல சட்னி
ம் ம் ம்
ம் ம்
ம் அது பச்சையா அப்டியே அரச்சிர்லாமா இல்ல வருத்து அரைக்கணுமா
அதெல்லா இல்ல சும்மா பச்சையவேதா அரைக்க போறீங்க பொட்டுக்கல்ல ஆ காஞ்ச மெளகா அஹ் சின்ன சின்ன வெங்காயோ போட்டுக்கோங்க உப் உப்பு போட்டுக்கோங்க அரச்சிக்கோங்க அவ்ளோதா
சரி சரி சரி
ம் நல்லாருக்கு
ட்ரை பண்ணி பாப்போ
ஆ பாருங்க நல்லாருக்கு தாளிப்பு மட்டு கொஞ்சோ
ச்ச நெறையா இருக்கே உங்கள்ட்ட டெய்லியு ஒரு ரெசிபி கத்துக்கலா போல இருக்கே
அந்த அளவுக்குலா நா அது கெடையாது நா கொஞ்சோ கொஞ்சம் மாமியாங்க இப்ப என்னய சொல்றீங்கப்ப எங்க மாமியார் என்ன சொல்விங்க எங்க எங்க வீட் ல உள்ளவங்க எதா சொல்லுவீங்க அவங்கல்லா அவ்ளோ சூப்ரா சமைப்பாங்க
அ அ
ஃபேம்லில நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்புட்ற ஃபேம்லி எங்க ஃபேம்லி இது இப்டி இருக்கணு அது அப்டி இருக்கணு டேஸ் பண்ணி சாப்புட்ற ஃபேம்லி ம்
சரி சரி சரி சரி அம்மா வீடு என்ன ஊரு உங்களுக்கு
வா வாங்குவங்க அடுத்து போன வச்சுட்டு நேரா வருவே பாத்துங்க அப்றோ சிஸ்டர் எப்டி இருக்காங்க பேசுனீங்களா தங்கச்சி த
தங்கச்சிகிட்ட நேத்தி நைட்டு பேசுன அவ காலையில பேசுறேனு சொல்லிட் ட்டு வச்சுட்டா
ஓ எனக்கு கா நா மானிங் கூப்டுங்கன் சொன்னாங்க மிஸ் கால அவுங்கதா அடிச்சே எடுக்கல அ சரி அதுக்குள்ள உங்களுக்கு பேசிருவோ அப்டினுட்டுதா உங்களுக்கு அடிச்சே மத்தியான இன்னைக்கு என்ன சமையலு நேத்து சமையலு இருக்கிறதா இல்ல எப்டி
மதியோ வந்து புளிகொழம்பு வெண்டைக்கா இருக்கு புளிக்கொழம்பு வைக்களான் நெனச்சே
புளிகொழம்பு ம் ம் வெண்டைக்கா வருவல் புளிகொழம்பா வெண்டைக்காகு என
இல்ல வெண்டைக்கா போட்டுதா புளிகொழம்பு வெண்டைக்கா போட்டு புளிகொழம்பு வச்சுட்டு அ பொரியல் ஏதாது பண்ணணு
ம் ம் ம் கேரட்டு முட்டகோஸ் பண்ணுங்கள நல்லா இருக்கு அதுக்கு
நல்லாருக்கு பசங்களுக்கு புடிக்காது தம்பிக்கு புடிக்காது முட்டகோசு
முட்டகோசு தனியா பண்ண போறது கெடையாது நீங்க கேரட்டு முட்டைகோசு காஞ் ஆ அது வெளின அது நல்லா இருக்கு சாப்டறதுக்கு அது புளிகொழம்பு காரமா இருக்கு புளிப்
நம்பளுக்குெல்லா புடிக்கு ஆனா அவனுக்கு ஒரு நாக்கு அவனுக்கு இப்ப மீன் வறுத்து வச்சா நல்லா சாப்டுருவா கறி வறுத்து வச்சா நல்லா சாப்டுறுவா மத்தபடி எதுவுமே சாப்ட மாட்டா
அ அ அ ஆமா பிள்ளைங்க நாள இதுதானே விரும்பி சாப்பிடுறாங்க இவிங்களுக்கு மத்தில நா என்ன சமைக்கப்போறனே எனக்கே தெரில எங்களுக்கு ஒடம்புக்கு முடியல மாமனாருக்கு சாப் ப என்ன பண்றது மத இனிமேதா போணு போயிட்டு அவன ஹாஸ்பிட்டல மொதல போய் பாத்துட்டு வர சொல்லணு
சரி சரி சரி
ம் சரி சரி
மாமியார் எல்லா நல்ல டைப்பா
அ அவங்கல்லா நல்ல டைப்தா ஆ ம் அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்லாம ஓகே தா பட் நாங்க ஜா ஜாயின் ஃபேமிலி கெடையாது நாங்க
ஆ
அவங்களா நல்ல டைப் தா எங்க கொழுந்தனாரு கல்யாணம் பண்ணதுனால சரி அவங்க ஜாயின் ஃபேமிலியா இருக் அப்ப வந்துட்டு நாங்க பிரச்சன எதுவு வேண்டா அப்டின் சொல்லி வந்துட்டோ
அப்டியா இப்ப இருக்குறது வாடக வீடா
அதுக்கப்புற ஆமா இது கெடையாது நாங்க தனியா வந்துட்டோ பக்கத்துல தா இருக்காங்க மாமியார் வீடு பக்கத்து இங்க இருந்து பாக்குற தூரோதா
ம்
ஆனா அவங்க தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோ ம் சேரி சேரி
செல பேருக்கு தா செல பேருக்கு தா மாமியார் நாத்தனார்லா நல்லா அமையறாங்க பாவ செஞ்சவங்களுக்கெல்லா அதெல்லா பிரச்சனல்லா மேட எனக்குல்லா எ நாத் நாத்தனாலா வீட்டோடையேதா இருந் எ க்கு எ நாத்தனாக்கல்லா நல்லா ஏஜ் எங்க வீட்டுகாரக்கு எனக்குமே ஏஜ் அதிகொ வித்தியாசோ அது மாரி எ நாத்தனாருக்கு எனக்கு அதிக வித்தியாச சோ எனக்கு டார்ச்சர் குடுக்குங் ரெண்டு ரெண்டு நாத்தனா வீட்டோடதா இருக்கு ஃபேமிலியோட
ஓ அவங்க ஃபேமிலியோட இங்க உங்க வீட்டோடயே இருக்குறாங்களா
ஆ அவங்க ஃபேமிலியோட இங்கயேதா இருக்காங்க பெருசுக்கு மூணு பசங்க சின்னதுக்கு ரெண்டு பசங்க ரெண்டுக்கும் எ கொழுந்தனா எனக்கு வந்து மூணு கொழந்தனாரு யாருக்கு கல்யாணாவல எ வீட்டுக்கு பெரிய ஃபேமிலிதா ஆமா எ நாத்தனாராலதா அதுங்களுக்கெல்லா பொண்ணு குடுக்கல
அப்டி கெடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கு ஆ எல்லார் வீட்லயுமே வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு அ பட் ஆனா நீங்க உங்க நாத்தனார் ஒங்க கூட இருக்கறதுனால உங்களுக்கு அது கொஞ்சொ செரமமா இருக்கு
இல்லல எனக்கு பய நா வந்ததுலேந்தே டார்ச்சர் அது எனக்கு பயங்கர டார்ச்சர் அது எனக்கு
ஆ அ ம் ம் அது எல்லார் வீட்லயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது
ஆ
வந்துட்டு போறாப்புல இருந்தா பரவால்ல அவங்களே குடும்ப நடத்தணு அவங்க ளே அவங்கதா நம்மளுக் எல்லா செய்ணு
அப்டின்ற ஒரு இது இருக்கு சரியான அது இல்ல மதியானம் இப்போ ரச மோர் அது மாரி வப்பீங்களா எப்டி
ரசோ இல்ல கொழம்பு மட்டுந்தா
கொழம்பு மட்டுந்தா ஆ ஆ மோர் சேதுக்க மாட்டிங்க
வீட்டுக்கார் இங்கே ஊர்ல இல்ல அதனால பசங்களுக்கு தானே அதனால முகன்னு ரெண்டு வாயிதா சாப்டுவாங்க அதுக்கு மேல சாப்டாதுங்க
ம் இல்ல இந்த வெயிலயே சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது பாருங்களே
ம் பசங்க ஆ
என்னதா இந்த வெயில் தாங்கவே முடிய மாட்டேங்குது இதுல சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது அந் செரமமாதா இருக்கு
ம்
சேரி செரி என்ன பண்ண மதியானோ என்ன சமை க்கறதுனு இனிமேல்தா நா பிளான் பண்ணணு என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு
ஆ
கோல மாவு வேற இல்ல கோலமாவு தீந்து போச்சு நே கால்ல எழுஞ்சு வாசல தண்ணி கூட ஊத்தி வுடல
கோலமாவு வந்து மூட்டையா வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு லாபொ பத்து பத்து ரூவா